ஆ சொல்லுங்கமா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே எங்க வீடு கட்டதா அழஞ்சிட்டே இருக்கே ஒன்னு ஒரு சரியா பிடிபட மாட்டுது என் க வீட்டுக்காரவங்க வேற வெளில இருக்ற வயசு நானா வீடு கட்டுறதுக்ல்லா ஒண்னொன்னா ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு யார பாக்குறது எத நம்புறது எந்த பொருள வா குறதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல அதா என்ன பண்ணனு தெரியாம இருந்துட்டு இருக்கே
நாங்க கூட இப்ப வீடு கட்டிட்டுதா இருக்கோ ஆனா நாங்க கட்டிட்டு இருக்கறது பாத்தீங்ன்னா ஒரு கான்ட்ராக்டு காருட்ட குடு த்து நாங்க கட்டினே தனிப்பட்ட மொறையில எடுத்து செய்றதுக்கு ஒன்னு ஆளு கெடையாது ஏன்னா ஒரு கொத்தனாரையோ இல்ல கம்பிபிட்டறையோ தனித்தனியா போய் இருக்க முடியாது எனக்கு அந்த அளவுக்கு யாரும் தெரியாதுன்னு வச்சீங்களே அதனால நா ஒரு கான்ட்ராக்டுக் கார பாத்து ஒப்படச்சிட்டே
அதானா சரிபட்டு வருமா இப்ப நம்ப வீடுங்கும்போது நம்பளா ஒவ்வொரு பொருளு இப்போ ஒரு கல்லா இருக்கட்டு மணலா இருக்கட்டு ஒரு எல்லாமே வந்து நம்ப பாத்து பாத்து ஒரு ஒவ்வொரு பொருளா வாங்கி கட்றதுக்கு கான்ராக்டுக்கார்னா எப்டி பொருளுக்குமே நீங்க காசு குடுத்து ரிங்களா இல்ல அவரு வாங்கிடுவாரு நம்ப பில்லு குடுத்துட்டு நம்ப வாங்கி தனியா செய்றதா செய்யுர வேலைக்கி மட் சம்பளமா அப்டியா
ஆ நீங்க சொல்ற மாரி செய்யுற வேலைக்கி மட்டும்தா சம்பளம் நா வந்து மெட்டீரியல் அதாது மண்ணு ஜல்லி இதல்லா வந்து நானா காசு போட்டு வாங்கிடுவே
ஒ நம்ப பொருள்லா வாங்கிட்டு பண்ணு இப்போ நம்ப ஆ இப்ப வந்து நம்ப கிராமத்துலயே இப்ப நம்ப கிராமத்துலயே இருக்கோ ஆனா வந்துட்டு எல்லாரு சொல்றாங்க வந்துட்டு கிராமத் துல இருந்து வீடு கட்னாலு வந்துட்டு ப்ளூ பிரிண்ட்டல்லா போட்டு கவர்மண்ட்ல பர்மிஷன் வாங்கிதா கட்ணுமாமே நம்ப முன்னாடி எங்க நா ஊர்ல வேற ஒரு வீடு கட்னோ நா கல்யாணத்துக் க்கு முன்னாடி அப்பல்லா அந்த மாரி ப்ளூ பிரண்ட்லா வாங்கல அப்பல்லா டவுன்ல மட்டுதானே வாங்கனுனு சொல்லுவாங்க இப் இப்போ நம்பளுமே வாங்கணுமா
அதெல்லா ஒண்ணு கெடையாது அது வந்து நம்ம பாங்க்ல லோனு வாங்குறாங்கள அவுங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்குதா ரொம்ப லேட்டாகுது அப்டின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க அதுதா சீக்கிரமா நிறைவேற்றி குடுக்கணு அப்டின்னு ஒரு ஆட்ரு போட்ருக்காங்க
ஓ சரி அப்டின்னா அந்த ப்ளூ பிரிண்டு வாங்குனா அது ஈஸியா கெடைக்கு அந்த மாரி ஒரு இன்ஜினியர்ட ப்ளூ பிரிண்டு வாங்கிதா இ பி கனெக்ஷன்ல்லா இப்பல்லா குடுக்கணுனு சொல்றாங்க அதுவு அப்டிதானா
சரியா தெரியல விசாரிச்சுதா பாக்கணு நீங்க சொல்றது புதுசா இருக்கு நா கேள்விப்பட்ட வரைக்கு இந்த வீடு கட்றதுக்குதா அப் அப்ரூவல் வாங்குறது லேட்டாகு அதனால முன்கூட்டியே குடுக்கணு அப்டின்னு ஊராட்சி மன்றத் ஆட்ரு போட்ருக்காங்கன்னு கேள்விபட்டே இப்ப இ பி லைன் இழுக்குறதுக்கு வரைக்குமே இன்ஜினியர் ட அப்ரூவல் வாங்கணு அப்டின்னு சொல்றீங்க நா விசாரிச்சுட்டு எனான்னு சொல்றே உங்களுக்கு
ஆ சரி நா என்னன்னா வந்துட்டு இப்ப வீடு கட்றம்ல ஜல்லி மண்ணுல்லா கூட நம்பளே வாங்கிட்டு அந்த வேலைங்களுக்கு மட்டு ஒரு கொத்தனாரு தனியா கொத்தனாருனா அவருக்கு தனி சம்பளோ நம்ப கம்பி விட்டுருலா கம்பிலா கட்டறாங்கல்ல கம்பி கட்றது காங்கிரெட் போட்றது அதெல்லா பண்றவங்களுக்கு தனி சம்பளனுனு ஒவ்வொருத்தரயு நம்ப தனித்தனியா பண்ணிக்கலாமா இல்ல மொத்தமா ஒருத்தர் கான்டேட்லயே உட்டாங்கனா அவரே எல்லாரையு அழச்சிட்டு வந்துருவாரா
அதுக்குதா நா வந்து அந்த மாரி மெட்டீரியல் வாங்குறது கட்டுமான பொருட்கள் வாங்கறது எல்லா மட் டடும்தா என்னோட செலவு அ கான்ட்ராக்டுக்காரு அப்டிங்கறப்ப எ நா என்ன நெனச்சிட்டு இருக்கனா இந்த கட்டட வேலக்கி மட் மட்டும்தா அவரோட உதவிய நா கேட்ருக்கே மத்த அப்படி மரம் கதவு ஜன்னல் வக்கிறதா இருக்கட்டு எலக்ட்ரீஷன் வேலயா இருக்கட்டு அதெல்லா வந்து நங்களோட தனிப்பட் ட எங்களுக்கு தெரிஞ்சவுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள் இருக்காங்ல அவுங்க மூலமா பாத்துக்கலாம் ஏனா இந்த கொத்தனார் வந்து நம்ப வந்து புடிக்க முடியாது அவுங்க ஒரு நாளைக்கி இங்க வேல பாப் இருப்பாங்க ஒரு நாளைக்கு இன்னொரு எடத்துக்கு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கரெக்ட்டா வாங்க இந்த ரெண்டு நாளு வேலைன்னா இது ரெண்டு நாள்ல முடிச்சு குடுத்துட்டு போங்க அப்பிடின்னு யார் எப்பயுமே நம்ம ஒரு அதிகாரமா சொல்ல முடியாது அது ஒண்ணுதா மிகப்பெரிய ஒரு கஷ்டோ அதுக்காக தா நா
லைலருந்து எத்தன மணி எத்தன மணி வரைக்கு வேல பாக்குறாங்க ஒரு ஒ பத்து மணி ஒம்போது மணிக்கு ஒம்போதுலருந்து பத்து மணிக்குள்ள வராங்கா சாய்ந்திர ஒரு ஆறு மணி வரைக் வது வேல பாக்கறாங்களா நா ஒரு கொத்தனார்ட்ட போய் கேட்டா அவர் ஒரு அஞ்சு மணிக்குல்லா என்னமோ கவர்மெண்ட் வேல்ல இருக்கிற மாரி அஞ்சு மணிக்குல்லா நாங்க கர ஏறிடுவோ அதுக்கு மேலப் பாக்க முடியாது சாப்புட்றதுக்கு வேற மத்தியானோ ஒரு மணிக்கு ஒ ஒரு மண் நேரம் பிரேக்கு ஒண்ணு டூ ரெண்டு அப்பிடின்ல்லா சொல்றாங்க
ஒரு சில கொத்தனாருகள் இருக்காங்க ஆனா எ ந எங்க வீட்டுக்கு வரவங்க வந்து அது மாரி கெடையாது ஆ இப்ப காலைல ஒம்போது மணிக்கெல்லா வந்துருவாங்க இன்னு செல நேரத்துல எட்டர மணிக்கு எல்லா கூட வந்துருவாங்க எட்டர மணிக்கெல்லா வந்து வேலைய சீக்கிரமா முடிச்சு முடிச்சு குடுக்கறவங்களு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைமிங் தான் வேல அப்பிடின்னு இப்ப கான்ட்ராக்ட் பேசிலா அவுங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா இன்னக்கி இத நீங்க முடிச்சு குடுத்து தா ஆகணு அப்பிடின்னா அத அவுங்க முடிச் வெச்சு குடுத்துட்டு தா கெளம்புவா அது மாரி தா எங்க வீட்டுக்கு வந்தவங்கெல்லா செஞ்சிட்ருக்காங்க
சாப்பாடெல்லா என்ன பண்றீங்க அவுங்களுக்கு மத்தியான சாப்பாடு இப்போ நம்ப அ வேலப் பாக்கறாங்கன்னா சாயந்துரோத்திலயு காலையிலயூ ஒரு தடவ டீ போட்டு குடுத்துருவ்வோ கால்லோ ஒரு பதினொரு மணிக்கு ஒரு பஜ்ஜி வட ஏதோ ஸ்நாக்ஸ் குடுத்துருவோ மத்தியானோ சாப்பாடு நம்ப தா குடுக்கணுமா இல்ல அவுங்க எடுத்துட்டு வருவாங்களா இல்ல ஒரு சிலர் சொல்றாங்கா சாப் ட்னுமா காசு குடுக்கணுன்னு அதா கேக்குறே
சாப்பாடு எடுத்துட்டு வந்தறாங்க அவுங்களுக்கு வந்து பெட்ரோல் காசு அப்பிடின்னு ட்ராவல் அலோவன்ஸ்ன் கேட்டு வாங்கிக்கிறாங்க அந்த சாப்பாட்டு காசு தனியா செல நேரத்துல ஏனா நாங்க தா சமைக்கிற மாரி இருக்கு காலைல டீயு ஆ நா வந்து இப்ப ஸ்நாக்ஸ் எல்லா எதுவு பஜ் ஜி இந்த மாதிரி வட எண்ணெய் ஐட்டம் எல்லா குடுக் பிஸ்கட்டு பாக்கெட் ஒண்ணு குடுத்துருவே டீ ஒரு ஒவ்வொரு கிளாஸ் குடுத்து வுட்டுருவோ மதியானம் சாப்பாடு கண்டிப்பா அவுங்களுக்கு போட்டுருவோ அப்புறோ சாயந்தர நேரத்துல டீ மட்டுந் தா இதுக்கு மேல வந்து நைட்ல ம்
நா வெளில வேலைக்கு போறனா நா வந்துட்டு ஒவ்வொரு வேலைக்கு அவுங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குற்லா எனக்கு செரமமோ வீட்ல இருந்து அவுங்களுக்கு சமச்சு போடுறதூ எனக்கு முடியாத காரியோ இது ஆனா நீங்க அ வந்துட்டு வந்துட்டு போற பெட்ரோல் அளவன்ஸ்ல்லா கேப்பாங்கிறீங்க என்ன கொ த்தனார் வேலைக்கி இதெல்லா கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீடு கட்றதாருந்தா நம்ம பட்ஜெட் எங்க போய் நிக்கூனு எனக்கு ஒண்ணுமே புரியல
இதுல இன்னொரு ஒரு விஷயோ கான்ட்ராக்ட் கார பு ஆல்ரெடி நா சம்பளோ கொடுக்கனோ அது விஷ் யமே இப்ப தா தெரியூ அவரு எங்க சொந்தக்காரரா இரூந்தாரு அதனால சரி கேக்க மாட்டாரு அப்பிடின்னு நெனச்சக்கிட்டு இருந்தோ ஹ் நா யதார்த்தமா அன்னிக்கி கேக்குறப்ப ஆமா எனக்குந் தா நீங் பணம் குடுக்கணும் அப்டின்னு சொ போட்றாரு அப்ப எனக்கு தூ தூக்கி வாரி போட்டுது இப்போ ஒரு முப்பது நாளைக்கி
இல்ல அது இன்னக்கு சா மன்னிச்சிடுங்க இப்போ கான்ட்ராக்ட்க்குன்னு பேசுன அமௌண்ட் அடில அவர் வந்து போறதுக்கு வேற நம்ப சம்பளோ குடுக்கணுமா
ஆமா அவர் வந்து ஒரு மேற்பார்வையிட்றாருல்ல வேல பாக்குறாங்களா இல்லயா ப்ப அ ஒரு நல்ல ஒரு வேல வந்து கச்சிதமா செய்யறாங்களா அப்டின்ட்டு வந்து எந்த வேல எப்டி செய்யணும்னு நம்மளுக்கு நுணுக்க தெரியாது உங்களுக்கு புரியுதா அவங்க விருப்பத்துக்கே எதையாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க இப்ப கலவ போடுறதுல கூட சில பேரு ஆ கூட்ட கொஞ்ச போட்டானா நம்மளுக்கு தா ஆகு வீட்டு டேமேஜ் ஆயிடும்
ஆனா அதுக்கு நம்ப காண்ட்ராக்ட்டு சம்பளம் குடுக்கிறோம்ல காண்ட்ராக்ட் காசனிலே எக்ஸ்ட்ரா கேக்குறது இல்லாமோ நம்போ ஒரு வீடு கட்டுறதுக்காக எத் எத்தன வருஷமா சிறுக சிறுக பண சேர்த்து ஒரு லோன் எடுத்து எத்தன நகைய அடகு வச்சு என்னனா பண்ணி நம்ப வீடு கட்றோ இதுல இப்படிலா காசு செதறும் போது கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு நூறுவாக்கி ஒரு தீனி வாங்கறந்தா கூட ஐய்யயோ வீடு கட்டணு பணம் வேணும்னு நம்ம வாயைக் கட்டி வைத்த கட்டி தானே ஒன்னையு வாங்காம சேமிச்சு வைக்கிறோ
கண்டிப்பா ரொம்பவே இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுவு இந்த சிமெண்ட் ஜல்லி எம் சாண்ட் இத எல்லாமே வெல ஏறிக்கிட்டே போகுது பவுனு ஒரு பக்கோ வீடு கட்டுறதுக்குள்ள பொருட்கள் அதுக்கு மேல ஏறிட்டு போகுது இதெல்லா நெனச்சு பாத்தாலே வீடு கட்டலாமா இல்ல கட்டாம ஒரு கூற வீட்டுலய இருந்தர்லா அப்படிங்கற மாரி தோணுது எனா கூற வீடுக்குமே பாத்தீங்கன்னா வருஷத்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த கூரைய மாத்தறத்துக்கு ஒரு பக்
ஆமா ஆனா நம்ம வீடுங்கறது எல்லாருக்கு கனவா இருக்கு என்ன பண்றது எதுனாலும் கட்டிதா ஆவணு ஆனா இந்த காசுக்கு நம்ம எவ்ளோப் தன போராட்டோ இதுல இப்ப நெல கதவு ஜன்னல்லா வக்கிறோம்ல இது எப்டி நீங்க செஞ்சு ரெடிமேடா விக்கும்ல அத வாங்கிட்டா நமக்கு நல்லதா இல்லன்னா இங்க அது மரம் வாங்கி இங்க அத குடுத்து எழச்சோம்னா நல்லதா ஆனா அது வந்து எப்டி எதுல செலவு அதிகம்ல நம்ம ஒரு எடத்துல போய் ஒருத்தவன்ட மரத்த வெல பேசி தி வாங்கி அத ஏத்திட்டு போயி ஒரு டிம்பர்டி போல எறக்கி அவங்களுக்கு அத வந்து இழக்கிற கூழி திரும்பி அத ஆசாரி வந்து நம்ம வீட்டுல போட்டு அத நெலையா மாத் திறந்து இதெல்லா நெறைய செலவாவு ரெடிமேடா வாங்கிலாமா ஆனா அது ரெடிமேடா வாங்குனா தரமானது ஒரிஜினல் மரத்துல குடுப்பாங்களா ஏன்னா நமக்கு மரத்தை எல்லா கண்டுபிடிக்க தெரியாதுல்ல தேக்குனா தேக்குன்னு நம்பளே நெனச்சுக்க வேண்டியதுதா வேம்புனா வேம்புன்னு நம்மள நனைச்சக்க வேண்டியதுதா
நீங்க சொல்றது சரிதா எனக்கு அந்த சலுகா இருந்தது நா வந்து என்ன நினைச்சே அப்படின்னா எங்க ஊர்லேயே ஒரு உள்ளூர் பக்கத்துல ஒரு ஆசாரி இருக்காரு அவர வச்சு நல்ல கதவுல்லா செஞ்சுப்போ அதுக்குள்ள எங்க சொந்தக்கார பையன் ஒருத்த சொன்னா ஒருத்தங்க சொன்னா அந்த வேலையெல்லா வேண்டா வாங்கி செஞ்சி அது சரி பண்றது ஆசாரிக்கு சம்பளம் குடுக்குறது எல்லாமே வந்து அதிக முக்கியமான செலவா தா போகுது இப்ப இருக்கிற நெலமையில அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்த அது மாரி ப நெல கதவுல்லா புதுசா விறக்கிற கடையில வேல பாக் அவ மூலமாவே வாங்கி கிக்கலா நீ போனீனா உனக்கு என்ன பட்ஜெட்ல வேணு என்ன டிசைன்ல வேணு அப்படின்னு நீ சொல்லிட்டீனா போது அப்படின்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெல கதவு ஜன்னல் இதுல எல்லா வந்து ரொம்ப டிசைனுக்காக காசு எல்லா செலவு பண்றாங்க பாத்தீங்களா அதெல்லா எனக்கு வேண்டானு ஒதுக்கி லா நினைச்சிட்ருக்கே ஒரு நெல கதவு வீட்டுக்கு தேவைப்பட்டது அவ்ளோதா அதுல டிசைன் இருந்து என்னா நம்மளுக்கு வர போது சொல்லுங்க
நானு நீங்க சொல்றத தா நெனச்சிட்ருக்கே சமீபத்துல ஒரு வீடு குடி போற விழாவுக்கு போனே அவங்க வீட்டுல வாசல் நெலைய பாத்தீங்கன்னு வச்சிங்களே இந்த செட்டிநாடு சைடு காரைக்குடி சைடு எல்லா அந்த காலத்துல எலச்சு வச்சிருப்பாங்கள அவ்ளோ அகலமா உயரமா அந்த மாரி எலச் வெச்சிருந்தாங்க கேட்டா அந்த நெலைய அஞ்சு லட்ச ரூவாங்கறாங்கப்பா அஞ்சு லட்ச ரூவா இருந்தா நம்ம பாதி வேல வீட்டு வேலையே முடிச்சிடுவோ ஒரு நெலக்கதவுக்கு அஞ்சு லட்ச் லட்ச ரூபாய் நா ஆச்சரியமா இருந்தது ஆனா நா மனசுக் குள்ள நெனைச்சிட்டுருக்க இந்த மாரிலா ஆடம்பரம் பண்ணக்கூடாது நமக்கு மழையில நனையாப வெயில்ல காயாமருக்க ஒரு வீடு வேணு அவ்ளோதா அதுக்காக ரொம்பையு ஆடம்பர இல்லாம ஒரு நல்ல வீடா கட்னா போதும்தா நானுமே நெனைச்சிட்ருக்க
கண்டிப்பா நானுமே பாத்தீங்கன்னா அந்த ஏ ஐ சி பிளாக்ன்னு சொல்றாங்க தெரியுமா
ஆமா
அந்த கல்லுதா வாங்கி வச்சி கட்லானு இருக்க ஏன்னா அது வந்து சிமிண்டு வாங்குற செலவும் ஆ எம்சாண்டு வாங்குற செலவு மிச்சமாகு அப்டின்னு சொல்லியிருக்காங்க ஆ கொஞ்சோ வேலையு சீக்கரோ
தரமா இருக்குமா வெயிட்லா தாங்குமா வீட்ட
இருக்கும் இருக்கும் நம்ம வீடு வந்து ஸ்ட்ராங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற பீம் இருக்கு பாத்தீங்களா ஃபில்லரு கம்பி கான்கிரீட்டு் கலவ போட்றாங்க பாத்தீங்களா நாலு பக்கமு சுத்தி அதுலதா நம்ம வீட் டோட ஸ்ட்ராங் இருக்குமா இந்த கல் கல்லுல வந்து ஒரு அடப்பு ஒரு வெற்றிடத்த அடைக்கிறதுக்காக உள்ளதா அந்த செங்கல் அல்லது ஏ ஐ சி பிளாக் க்கு இல்ல இது மாரி செவுர் வக்கிறது வந்து அந்த எடத்த அடைக்கறதுக்கு தானா
ஓ சரி சேரி இப்ப ஆனா வந்துட்டு நம்ம இந்த வீடு கட்டிட்டு ட்டு இதுல இந்த இதெல்லா முடிச்சாலும் அது மேலேயும் நம்ம பூச்சி பூசுற வேல இருக்கு ஒயரிங் வேற இருக்கு இதுல பிளம்பிங் பைப் எல்லா வேற இருக்கு ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள வந்து எப்டி இருந்தாலு ஒரு வாஷ்பேஷன் ஒரு சமைக்கிற எடத்துல இல்லாமனா அங்க வந்து தண்ணி கனெக்சன்லா குடுக்கணும்ல அப்பதா நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பாத்ரூமுக்கு தண்ணி கனெக்சன் குடுக்கணு டேங்கு வக்கணு இந்த மாரி செலவு அடிக்கிட்டேதா போவும் போல இருக்கு
ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதா நா வந்து வீட்டுக்குள்ளல்லா பாத்ரூம்லா இப்ப பிளான் போடுறப்ப அது மாரிதா செஞ்சோ ஆனா அதுக்கப்புற பாக்கற போறப்ப அதெல்லா எதுக்கு ஆடம்பர செலவுலா பண்ணிக்கிட்டுன்ட்டு இப்பதிக்கி அந்த வீட்டுக்குள்ள பாத்ரூம் வக்கிறது இதெல்லா கெடையாது வெளியில தனியா வச்சிப்போ அப்படின்னு விட்டுட்ட ரெண்டாவது சிங்க்கு மட்டு வக்கலானு இருக்க ஏன்னா அது ஒரு ஆ அவசர தேவைக்கி அது இது யூ தேவ யூஸ் ஆகு
ஆமா நானுமே ரொம்ப பட்ஜெட்ல தா பண்ணணுன்னு தா நெனைச்சிட்டு இரு க்க முடிச்சிட்டு மாடியில ஆனா கையோட ஒரு செட்டு போட்டுடனும்னு நெனைச்சிட்டு இருக்க ஏன்னா வீட்ல வந்து எல்லா வெயிலு வந்து தரையில பட்றதுனால ரொம்ப அணத்தும் கோடை காலத்துல இருக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஏதாது ஒரு லோ பட் ஜெட்ல சூட்டோட சூடா மாடிக்கும் ஒரு சீட்ட போட்டுருவோன்னு நெனைச்சிட்டு இருக்க இல்ல போடாம இருந்தாலுமே வெயில்லா அவ்வளவா எறங்காதா அதுக்கு எதுவு பண்ணுவாங்களா வெயில் எறங்காம இருக்க ஏதோ எவர் ஜல்லி போட்டா எறங்காதுங்கறாங்க
வெயில் ஈறங்காம இருக்கதா கூலிங் டைல்ஸ் விக்கிதே அதெல்லா வாங்கி போட்டுக்கலா இல்லன்னா நீங்க ஆ ஒரு லட்ச ரெண்டு லட்ச செலவு பண்ணி மாடியில ஷெட்டு போட்றதுக்கு பதிலா ஒரு சின்னதா ஒரு பத் பத்தாயிர செலவு பண்ணி மாடி தோட்டம் மாரி நீங்க அமைச்சீங்கன்னு வச்சிங்கள உங்களுக்கு வெயிலு உள்ளார வராது ஒரு குழு குழு குழுன்னு இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு தேவையான காய்கறி பூக்கள்லா கூட நீங்களே பறிச்சிக்கலா
சொல்றதெல்லா பண்ற நன்றி
ரொம்ப நன்றி